வணக்கம் தோழி தோழி கேக்குதா வணக்கம் அ ஆ ஆ வணக்கம் தோழி எப்படி இருக்கீங்க
நல்லாருக்கோ தோழி சாப்ட்டிங்களா தோழி
சாப்ட்டே தோழி இன்னைக்கி வந்து நம்ம இந்த ஆ பெண்கள் வந்து ஒரு புகுந்த வீட்டுக்கு போறாங்கன்னா அவுங்களுக்கு கிடைக்கிற அந்த மரியாதைய பத்தி நம்ம இன்னைக்கி நம்ம பேசுவோ ஏன்னா பெண்கள பத்தி நம்ம எல்லா இதுலயு பெருமையா பேசுறோ அவங்களோட முன்னேற்றத்த பத்தி பேசனோ அவுங்கள வந்து எல்லா கட கடமைகளையு வந்து நம்ம பேசுறோ ஆனா அந்த பெறந்த வீட்ல இருந்து வந்துட்டு அந்த ஒரு புது வீட்டு வீட்டுக்கு போறாங்கன்னா எல்லாருமே அங்க புதுசு யாரையுமே தெரியாது கல்யாணோ ஆகி புதுசா போறாங்கன்னா அப்ப அவுங்களுக்கு வந்து வந்து ஒரு மாமனார் பக்கமாவோ இல்ல மாமியார் பக்கமாவோ இல்ல கணவரோ யாராது ஒருத்தர் சப்போர்ட்டா இருந்தா அவங்ளுக்கு அந்த தனிமைய உணர மாட்டாங்க
ஆனா என்ன பண்ணிட்டாங்க அவங்க வந்து போன உட்னே வந்து கொடுமப்படுத்துறது இந்த வேலைய செய்யி அந்த வேலைய செய்யினு அ ஒரு நடுவுல ஒரு ஓய்வு கூட எடுக்காம அவங்கள தொடர்ந்து இந்த மாதி அ ஒரு மாரி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்துறேன் சொல்லிட்டு இவங்களே வந்து அவங்கள கெடுத் த்துக்குறாங்கன் நா நெனைக்கிறே இவங்க வந்து நல்லா சந்தோஷமாதா இருப்பாங்க ஆனா நீ இவங்கள வந்து நம்ம எந்த அளவுக் அதாது இந்த இந்த உலகத்துல நம்ம என்ன பண்றோமோ அத திருப்பி எதாவ்து ஒரு மொறையில அவங்களுக்கு அது வந்து சேரும்ன்றது தெரிய மாட்டேங்குது நம்ம ஒருத்தர வந்து கொடுமப்படுத்துணு இல்ல ஒருத்தர வந்து நம்ம காயப்படுத்துணு அவங்கள வந்து நம்ம கஷ்டப்படுத்துறோனா அது எதாவ்து ஒரு விதத்துல வந்து அவங்க வயதா இரு த்தும் போதோ இல்ல அவங்க குடும்ப மூலியமாகவோ இல்ல வேற ஏதோ மூலியமாகவோ ஒரு சூழ்நில மூலியமாகவோ அத அவங்கள பாதிக்குன்றது தெரியமாட்டேங்குது அப்பதா வந்து அவங்க திருந்துவாங்க அது ஒரு தருணமா இருக்கூ திருந்துவாங்க அப்டின்னு இல்ல பேர பசங்க வந்துட்டாங்கன்னா அவங்க மூலியமா அவங்க திருந்த வாய்ப்புகள் இருக்கு ஏனா அவங்க வந்து அவங்ககிட்ட வந்து கத்தி பேச முடியாது அவங்கள வந்து கொடுமப்படுத்த முடியாது ஏனா அதோட அவங்களோடவ வாரிசு அப்டின்றதுனால அவங்களால எதுவு செய்ய முடியாது அப்ப கண்டிப்பா அவங்க மேல ஒரு பொறுமையா பேசிதான ஆகணு இல்லையா
ஆமாங்க தோர் ம் ஆமாம் தோழி இப்ப நீங்க சொன்னது நூ ஆ நூத்துக்கு நூறு உண்மைதா கண்டிப்பா பத் திங்கனா இப்ப கல்யாணோ பண்றதுக்கு முன்னாடி அம்மா வீட்ல வந்து அந்த பொண்ணு எவ்ளோ ஒரு சுதந்திரமா இருந்துருப்பா கிறப்பையா இருக்கட்டு ஒரு க கல்லூரி படிப்பா இருக்கட்டு இல்ல அத முடிச்சதுக்கு அப்புறமாவது வீட்ல இருக்கிறப்ப கண்டிப்பா அம்மா வந்து அ வந்து அதட் டறதோ ஒரு திட்றதோ இருக்க தா செய்யு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உரிங்கையோட ஒரு கண்டிப்போட நம்மள வந்து சொல்லுவாங்க இத செய் அத செய் அப்டின்ற மாரி சொல்லுவாங் அதே நேரத்துல நம க்கு ஒரு ஒடம்பு சர்ல ஒரு ஏதோ ஒரு மாதவிடாய் பிரச்சனை அப்டின்னு போது கூட நம்ம தூங்கிட்ருக்கோ ம கொஞ்சோ ரெஸ்ட் எடுத்துட்டுருக்கோ அப்டினு பாத் தாக்க நம்ள வந்து அம்மா வந்து ஓகே நீ ரெஸ்ட் எடு படுத்துக்க அ அப்படின் சொல்லிட்டு போயிடுவாங்க அதே அ அ எல் அப்ப அம்மாதா முழு பொறுப் கையு பாத்துருப்பாங்க ஆனா திடீர்னு வந்து ஒருத்தங்க வீட்ல கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு அந்த வீட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா எல்லா பொறுப்புகளையு இந்த பெண் பெண்ணு த வந்து திணிச்சா அது ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப தப்பானதா இருக்கு காலையில எந்திரிச்சதுல இருந்து நீ காப்பி போடு மத்தியானோ வந்து சா காலையில டிஃபன் பண்ணு அப்பறோ அந்த செஞ்சது எல்லாத்தையு நீதா பாத்தர எல்லா வெளக்கணு அடுத்து மத்யானத்துக்கு லன்சு ஆ மதியோ சாப்பாடு தயார் பண்ணணு சாய்ந்திரோ திருப்பி டீ பண்ணனு ஸ்திருப்பி சாய்ந்தரோ நைட் ஆனது அதுக்கு டிஃபன் பண்ணனு இரு கெடையில வந்து மாமியார் மா மாமனார் எல்லாத்தோட ட்ரெஸ்ஸுகளையு தொவைக்க சொல்றது அ பத்தீங்கன்னா தோழி
ஆமா ஆமா ஆ இருக்கே சொல்லுங்க
ஆ அப்ப ஒவ்வொருவுட கடமையு ஃபுல்லாவே அந்த பொண்ணு எப்ப வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வருவா அதுயெல்லாத்தையு நீங்க வந்து அந்த புது பொண்ணு தலையில நீங்க வந்து சொமத்துனீங்கன்னா அது எவ்ளோ ஒரு கஷ்டமாருக்கூ அந்த பொண்ணு அந்த வீட்ல வந்து ஒரு இளவரசியா வளந்தவ திடீர்னு இந்த வீட்டுக்கு வந்த ஒடனே நீங்க இந்த பொறுப்புகள் எல்லாத்தையு கொடுத்தா அப்போ அந்த பொண்ணு இதுக்காக தா உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்களா ம் அது ரொம்ப கஷ்டொ இல்ல ப்ப அ கொஞ்ச கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அதாது இப்ப உள்ள மாமியார்க்லா சொல்லவே வேண்டா ஏனா இந்த நடப்புக்கு தகுந்த மாரிதா இருந்துட்ருக்காங்க ஆரம்ப காலத்துல உள்ள மாமியார் தா வந்துட்டு ஆட்டுக்கல்ல மாவு அரைக்கணு அம்மி கல்ல ம சட்னி அரைக்கணு அப்டின்ற மார்லா செரி ஆனா இந்தெந்த சூழ்நிலைக்கு பாத்தீங்கனாக்கா மிக்சி இருக்கு கிரைண்டர் இருக்கு அ அம்மா அகைன் வந்து மாமியார் வந்து அம்மாவா மாறக்கூடாது ஒங்க பையனுக்கு மட்டுதா அம்மா கெடையாது எங்ளுக்கு அம்மாவா நீங்க மாறிட்டு மா நீ இத ஒன்னு செய்ங்க நாங்க ஒன்னு இத செய்றோ அப்டினு கூட இருந்து நம்மள வந்து ஒரு ஒரு அ உதவிகரமா இருந்தாலே நமக்கு அது போது அவ்ளோ ஒரு நல்லாருக்கூ இதுல பாத்தீங்கனா ஒரு நூத்துக்கு தொண்ணூறு பேரு வந்து ரொம்ப அ கஷ்டப்படுத்துறவங்களா தா இருப்பாங்க பத்தே பேரு மட்டு தா நீயீ என்னோட பொண்ணுமா அப்டிங்கிற ஒரு விஷயத்துல ஏத் ஏத்துக்கிறாங்க மத்த யாருமே ஏத்துக்கிறது கெடையாது ஏ பொண்ணு ஏ பொண்ணு தா ஒங்க பொண்ணு ஒங்க பொண்ணு தா அப்டிங்கிற ரீதிலே இன்னு வாழ்ந்துகிட்டு தா இருக்காங்க கண்டிப்பா சொல்றே இவுங்ளுக்குலா ஒரு மா ற்ற வேணு
நிச்சிமா ஏனா இது சொல்ற மாதிரி அ அவுங்களு ஒரு ஒரு ளவோ இல்ல ஒரு ஒரு சொல்ற மாரி இன்னொருத்தவங்க வீட் ட்ல வந்து ஒரு வசதியாக வாழ்ந்திருக்லா அவுங்க வந்து எந்த வேலைகளையு செஞ்சு வந் ந்த ஒடனே வந்து இத செய் அத செய்னு சொல்லாம கொஞ்ச கொஞ்சமா மா இந்தெல்லா வேல இருக்குமா இதுல நா பாதி இந்த வேலலா நீ பண்ணு ஒன்னால முடிஞ்சா நீ செய்யி இல்ல நா பண்றே அப்டின் சொன்னாவே வந்து ஒரு சிலருகுலா வந்து அ அப்பா இப்டி சொல்றாங்களே அப்டின்ட்டு ஒரு அக்கற வரு அவுங்கவுங்க வேலைகள வந்து பொறுப்பா செய்வாங்க எல்லாருமு நேரத்துக் குடுக்கணுன்ற ஒரு ஒரு பொறுப்புணர்வு வரு ஆனா பாத்தீங்ன்னா காலையில அஞ்சு மணிக்கே எந்திரிச்சிரணு அ ரொம்ப லேட்டா தூங்க கூடாது அப்றோ வந்து அவங்கள ரொம் நம்ம நேர வந்து ஆ ச ச சமையல்லா இந் இந்த நேரத்துக்லா பண்ணிணு காலையில எட்டு மணிக்கே டிஃபன் சாப்ட்ருவாங்க மத்தியான ஒரு மணி ரெண்டு மணிக்கே வல லஞ்ச் சாப்ட்ருவாங்க நைட் எட் ஏழ்ர மணிக்கே டிஃபன் சாப்ட்டுருவாங்கனா அவுங்க வந்து ஒரு மிஷினாதா நெனக்கிறாங்களானு எனக்கு தெரி ல்ல எனா அவுங்கள வந்து இந்த நேர செய்னு அந்த நேர செய்னுனா அவுங்ளுக்குன்னு ஒரு ரெஸ்ட் எடுக்கிற நேர வேண்டாமா இல்ல அவுங்களுக்குன்னு ஒரு சின்ன ஒரு ரிலாக்சேஷன் வேண்டாமா இல்ல ஒரு நட நடந்து போறதுக்கோ வெளியில ஒரு நண்பர்கள் கிட்ட போய் பேசுறதுக்கோ அந்த மார்லா எங்கயாவ்து இந்த காலகட்டத்துல நட க்கு தா எனக்கு தெரில ஏனா இது தனிமை இத் அதனால தா நெறைய பேர் தனியில த தனிமையா பொயிட்றாங்கன் நா நெனைக்கிறே ஏன்னா அவ இது முடியில பா க்க முடிய தோழி இதோ ரொம்ப இது பண்றாங்க அப்டின் சொல்லிட்டு தனிமையில பொயிட்றாங்கனு நெனைக்கிறே நானு அதனாலதா வந்து அந்த பிள்ளைகளு வந்து தள்ளப்பட்றாங்க தனிமையில
ம்
எதுக்கு நம்ம அந்த மாதிரி வந்து அப்ப இ இதே வந்து இப்ப ஆண்களுக்கு அப்டி மாத் ருக்கலாமா ஆண்கள் வந்து நம்ம பெண் வீட்டுக்கு வந்துட்டு இருந்து எல்லா வேலையிலு செஞ்சுட்டு இருந்தா அவங்க சும்மா விடுவாங்ளா எ பையன வேல செய்ய உட்றீங்க நீ அந்த மாரி ஒரு இதுவே வேணா வந்துருனு பிரிச்சிசுடுவாங்க அப்ப அந்த மாதிரி பெண்ணோட பெற்றோர்கள் பண்ணா என்ன ஆகறது
ம் ம்
அப்டித்தான இப்ப ரீசண்டா நெறையா இந்த வலைதளங்கள பாக்கும் போதுலா எனக்கு அப்டியே வருத் சுத்தமா இருக்குது ஒரு பெண்ணுன்றது இன்ன வரைக்கு அவுங்கள வந்து அந்த மாற்ற இல்ல அப்டின்னம் போது ஒரு வ மரியாத அப்டின்றது வந்து பெண்களுக்கு ரொம்ப கொறைவாதா இருக் இருக்குதுன் நெனைக்கிறே இந்த காலகட்டத்துல
கண்டிப்
அவ்ங்க படிச்சிருந்தாங்கனா உயர்ந்த பதவில இருந்தாங்கனா எதோ ஓரளவுக்கு கொலச்சிப்பாங்க இல்ல ரொம்ப கூட கூட பேசி அவங்க வந்து
ம்
கூட கூட பேசி அவ்ங்கள வந்து ஒரு தை தைரியமான பெண்ணா இருந்தா அவ்ங்களால அத க இது பண்ண முடியு வெளிவர முடியு ஆனா இதே பயந்துகிட் டு அழுகுறப்ப அவங்களா இருந்தா என்னங்க பண்ணுவாங்க
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா தோழி இப்ப நீங்க சொன்ன மாரிதா இப்ப அவ்ங்க வீட்ல இருந்து பொண்ண வந்து அ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு வந்து இங்க மருமகள்னு ஆக்கிறாங்க அதனால எல்லா வேலைகளையு நம்ம தலைல சுமத்துறாங்க இதே உங்க பையன கூட்டிப்போய்‌ அவங்க வீட் மருமகனா பாக்றாங்க ஆனா அவங்க அப்டி நடத்துறாங்களா கெடையவே கெடையாது மகளுக்கு ஒரு பேச்சு மருமகனுக்கு ஒரு பேச்சு தா மருமகன அந்த தாங்கு தாங்குவாங்க அந்த வீட்ல உள்ளவங்க அதனாலதா நாலா ஒவ்வொரு நேரோ நெனைப்ப இதனாலதா இவங்களுக்குல்லா இவ்ளோ இதா இருக் கோ அ அ மகன மகளா பாக்கணு இது மகள வந்து மருமகள வந்து மகளா பாக்கணு மருமகன மகளா மகனா பாக்கணுன்றாங்களே அது நம்ம சைடு மட்டுந்தா பொருந்துமா ஏ அவ்ங்களுக்குலா அது பொருந்தாதா அப்டின்றது கேள்வி நமக்குள்ளயே இதாகு ஆ மருமகன் வந்தோனே பாத்தீங்கனா வெச்சுக்கோங்களே அவ்ளோ ஒரு இதா ஆ வாங்க உக்காருங்க சாப்டுங்க மருமகனுக்கு இத செஞ்சு குடுங்க அப்டி இப்டின்னு ஆ இந்த வீட்ல சொல்லுவாங்க அதே வீட்ல ஒரு பைய இருப் நா ஆனா அந்த பையன மட்டந் தட்டுவாங்க அது ரொம்ப கஷ்டமா இருக் கு தோழி அது அந்த பையனுக்கா இருந்தாலுமே வருத்தமா இருக்கு அது ஒரு மாரி கஷ்டமா இருக்கு தோழி அது ஆ எப்போதும் போலயே ஒரே மாரியே நடக் திக்க வேண்டியதானே மகன் அந்த பைய ஒரு பைய உங்க வீட்டுக்கு புதுசா ஒரு நபர் வந்திருக்காரு அவ்வளதா ஒங்க மகளுக்கு என்ன நீங்க உரிம குடுக்குறீங்க அதே உரிம மகனுக்கு மருமகனுக்கு குடுங்க போது அதுக்காக நம்ம வீட்ல இருக்கிற பையன வந்து நீங்க மட்டந்தட்ட கூடாதுல்ல ஏன்னா இத்தன வருஷோ நம்ம வளத் த்து ஆளாக்கி கொண்டு வந்திருக்கிறோ ஆ எங்கேயோ வளந்து எங்கேயோ பெ இது பண்ணி திடீர்னு நம்ப வீட்டுக்கு ஒருத்தர் வந் தோனே அவர உயர்வா பேசுறது நம்ம வீட்ல இருக்கிற பையன இத்தன வருஷமா வளத் த்து கொண்டு வந்து கடசில அந்த பையன மட்டந் தட்றதுன்றது கொஞ்ச வருத்தமா தா இருக்கு அதே அதே மருமகளுக் க்கும் அந்த வீட்டல உங்களுக்கு வந்து அந்த உரிமை குடுத்துருந்தாங்கன்னா நீங்க தாராளமா குடுக்கலாம் ஆனா அங்க நம்ம பொண்ணு வந்து ஒரு வேல காரியா ஒரு பணிப்பெண்ணா தான இந்த எடத்துல இருக்குறா அது அந்த அந்த பணிப்பெண் எடத்துல இருந்து உங்க மருமகள் நல்லா பாத்து தன்னா இதா நீ நீங்க தாராளமா அவங்க வந்து தாங்கலாம் தப்பே கெடயாது நம்ம மகளுக்கு அந்த இடத்துல ஒரு உரிமை இல்ல ஒரு இது இல்லன்னும் போது நீங்க ஏன் அப்படி பண்ணனும் கஷ்டமாதானே இருக்கும் தோழி ம்
ஆ கணவர் வந்து சப்போட்டா இருந்தா பரவால்ல அடிக்க அடிக்க அவனுக்கு சொல்ல சொல்லாதீங்க ஏன்னா அவ எல்லா வேலயும் பாக்குறா அவள எதும் சொல்லாதீங்க அப்படின்னு சப் போர்ட் பண்ணாவே அவுங்ளுக்கு கொஞ்ச தைரியமா இருக்கு அவங்க அடிக்க பக்கிறாங்கட்டு நீயா அது மாறி நீயா அவங்களுக்கு வந்து பண்ற அவங்கள கோவப்படுத்தாம பாத்துக்கோ அவங்கள இது பண்ணாம பாத்துக்கோனா எங்கங்க போறது
கண்டிப்பா ம் தோழி கண்டிப்பா தோழி தோழி நேரம் போயிருச்சு தோழி ஆமாம் தோழி ஆமாம் தோழி ஆ உங்களோட பேசுனதுல்ல நன்றி தோழி மிக்க நன்றி தோழி